ஹலோ
கேக்குதுங்களா
கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ம் என்ன பண்றீங்க
சாப்ட்டுட்டுருக்கேங்க
சாப்ட்டுட்டுருக்கீங்களா என்ன சாப்புட்றீங்க
நா காளானு கோழி சாப்பாடு சாப் ப்படுறங்க
கோழி சாப்பாடு ஓகேங்க ஓகேங்க ஆ நா வந்துட்டு இப்பதாங்க மேகி செஞ்சு சாப்பட்ட
அப்டிங்களா
ஆமாங்க என் தோழி வீட் டுக்கு வந்துருந்தா அவ எனக்கு செஞ்சு குடுத்தா சாப்பட்டங்க
ஆ சேரி சாதனா ம் உங்க தோழிக்கு நல்லா சமைக்க தெரியுமா
ஆ ஏ தோழி வந்து நல்லா சமைப்பாங்க
அப்டின்னு நீங்க மட்டும் சொல்லிக்கணுமாங்க
என்னங்க
அப்டின்னு நீங்களே சொல்லிப்பீங்களா
இல்லங்க நான் சமைக்க மாட்டே அவ சமைப்பாங்க நல்லா சமைப்பா அவ
ஓ செரி செரிங்க
ம் ஆமா ஆமா
வீட்லலா என்ன பண்றாங்க
வீட்லலா கொஞ்சோ ஒரு பஃங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்காங்கங்க ஒரு விளா இருக்கு அந்த விளாக்காக க அம்மா அப்பா எல்லா போயிருக்காங்க அவுங்க வறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயி இல்லங்க நான் கொஞ்சோ வெளிய போயிட்டே
நீங்க என்னைக்குதான் வீட்ல இருக்கீங்க
நான் வந்துட்டு கொஞ்சோ வெளியே போயிட்டேங்க போயிட்டு ஒரு நாலு மணிக்கு போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு வண்ட்டே
ஓ செரிங்க
ம்
விட்டுட்டு போய்ட்டாங்களா
இல்ல இல்ல நான் சொல்லிட்டேங்க நான் வரலன்னு நான் சொல்ட்டே
ஓ செரிங்க
ம் ஆமாங்க உங்க வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க
எங்க வீட்டுல எல்லாம் உள்ள உட்டு உள்ள என்ன வெளிய உட்டு உள்ளா கதவு சாத்திட்டாங்க
அப்டிங்களா
ஆ எனக்கு எந்த விதோ எந்தவித சத்தமு வரக் கூடாது நான் என்னோட அறைக்கு போறன் சொன்னங்க
ம்
என்னோட அறையில வந்துட்டு எங்க அப்பா கொஞ்சோ வேல பாத்துட்டு இருக்காங்ளா
உம்
லைட்டு எரிய மாட்டேங்குதுன்ட்டு அப்பறோ இன்னொரு அறையில வந்துட்டு எனக்கு அந்த அறைய புடிக்காதுங்க
ம்
அதுக்கப்பறோ செரி சொல்லி நீ வெளியிலயே நீ போ அப்டின்னு சொல்லி கதவ சாத்திட்டாங்க
ம்
அதனால வெளில வந்து படிக்கட்டல உக்காட்டேங்க
செரிங்க செரிங்க அப்பறோ வீட்ல எல்லாரும் சாப்ட்டாங்களா
ஆஹ் வீட்ல தெரலங்க ஆனா இப்பதான் வந்து போயி மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி குடுத்துட்டு வந்தேனாங்க
மாணவர்களுக்குல்லா சொல்லி கொடுத்தீங்களா
ஆமாங்க பெருக்கள் இருக்குல்லங்க
ஆமா பெருக்கல்
போச்சு எப்டி பண்றது
உங்களுக்கே மறந்துடுச்சா என்னங்க ஆசிரியர் நீங்க
அதாங்க ஒரு ஒரு பொண்ணு மதிப்புக்குரிய ஸ்பெல்லிங் கேட்டாங்க
உ உங்களுக்கு தமிழே தண்டாடு
சுங்க ஐய்யயோ என்ன இது இப்பிடி ஆயிட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு
ம்
கழித்தல் வகுத்தல் எல்லா சொல்லி் குடுத்துட்டங்க
உம் பெருக்கல் மட்டு உம் இனிமேல் நீங்க பெருக்கல் வாய்ப்பாடு படிங்க
ஆஹ் ஆமாங்க அதுக்கப்புற பெருக்கல் வாய்ப்பாடு தெரியுங்க முதல்ல எதுக்கோட பெருக்கு பெருக்கணும்னு தெரியலங்க அதுக்கப்புறோ சேரின்ட்டு நானே என்ன பண்ணிட்டே அத அடுச்சு விட்டுட்டு முட்ட போடு குடுத்து முட்ட கூட எதைய பெருத்தாலு முட்டையே தான வரு
ஆமா ஈஸியா சொல்லி் கொடுப்பீங்க
ஆஹ் எ நம் எ எளிதாக சொல்லித் தருவேங்க
எளிதாக சொல்லி தருவீங்க உம் உங்க இ எல்லா யாருங்க ஆசிரியரா எடுத்துக்கிட்டா
அது வந்துட்டு ஒரு அறக்கட்டளைங்க
உம்
டியூஷன் ஃபிரியா தா சொல்லி தராங்களா அதாவது இலவசமா ஆஹ் அதனால எடுத்துக்கிட்டாங்க
அப்டிங்களா சேரிங் சேரிங்க அப்பறோ எல்லாரு என்னங்க சொல்றாங்க உங்க சகோதரிகள் தோழிகள் எல்லா
எல்லா என்ன சொல்றாங்க வாழ்க் ஓகே நல்லா பாத்து நல்லா படிக்க சொல்றாங்க
உம் உங்க தோழிகள் எல்லாம் சந்திச்சீங்களா
எங்க தோழிங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்க
எங்க வாய்ப்பு நீங்க தாங்க உருவாக்கணு
ஆமாங்க நாங்க வந்துட்டு பாக்கலானு சொல்லுவோ அதுக்கப்புறோ பேச மாட் ஹலோ அப்பறோ ஒருத்தங்க வந்து கேப்பாங்க பாக்கலாமான்னுட்டு அதுக்கு யாரும் வந்துட்டு திரும்ப பா க்கலனு சொல்ல மாட்டாங்க அப்படியே எஃப்பன்னு கேட்டாலும் இன்னொரு பேர் ஒத்துக்க ஒத்துழைக்க மாட்டாங்க
ஆ
அப்பறோ அவ்வளோ நாங்க கடைசில எப்ப பாப்போ என்ன பண்ணோன்னு தெரியாதுங்க
அப்டிங்களா செரி விடுங்க கூடிய சீக்கிரத்துல நெறவேறணும்
ஆமாங்க ஆமாங்க ஒரு நாள் எல்லாரு பாக்கணும்ங்க
ம்
எனக்கு கல்லூரி தொறக்க போறாங்க
எப்பங்க உங்களுக்கு கல்லூரி தொறக்குது வர புதன்கெழம உங்களுக்கு கல்லூரிக்கு தொறகுதா
ஆமாங்க மனசே கஷ்டமா இருக்குங்க என் கூட யாருமே இல்லங்க என் என்னோட என்னோட அறைல கல்லூரியில இருக்க அறைல
ஆ விடுங்க அங்க போனது இதாயிருங்க
ஆமாங்க நாப்பத் நாற்பத்தி ஒன்பது பசங்க பதினேழு புள்ளைங்க தான ஆமாங்க
நாப்பத்த ஒன்பது பசங்க பதினேழு புள்ளைகள் தான் நீங்க என்ன பண்ணுங்க இந்த புள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு
அ யாருங்க என்ட்ட பேசுவா
நீங்களா போய் பேசு நா அவ்ளதான்
நாலா பேச மாட்டாங்க எனக்கு புடிக்காதுங்க
அ ஏங்க அப்பறோ தனியா ஒத்த கொரங்காவே இருப்பீங்களா வாழ்க்க ஃபுல்லா
அப்படியெல்லாம் இருக்க மாட்டேங்க எனக்கு தா நீங்க இருக்கீங்கல்ல
ஓ எனக்கு வந்துட்டு தொலைபேசி மூலம் என்னை தொடர்பு கொள்வீங்களா
ஆ ஆமாங்க
அங்க போயிட்டு நீ தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்வீங்க நீங்க அப்படிதானங்க சொல்றீங்க பொய் பேச தருவீங்க பொய் பேசாதீங்க நீங்களா என்ன மறந்துருவீங்க
நா யாரையும் மறக்க மாட்டேங்க நா உங்களுக்கு வந்துட்டு மொகங் காட்டுற மொகங் காட்டுற
மொகம் காட்டுற தொலைபேசி பண்ணுவீங்க முகம் காட்டற தொலைபேசி சேரிங்க பண்ணுங்க பண்ணுங்க எனக்கு பண்ணிட்டே இருங்க நீங்க நா பக்கத்துலதாங்க இருப்பேன் நானும் அங்க பக்கத்துலதான்
ஆஹ் தெரியுங்க உம்
அதனால உம் ஏதாச்சும்னா சொல்லுங்க வந்தறேன்
ஆஹ் செரிங்க செரி செரிப்பா ஆ போயிட்டே ஆஹ் வந்தாங்க எட்டு பேர் வந்தாங்க எட்டு பேரு வந்தாங்க சேரி சேரி நாளைக்கு போவோம் ஆ சொல்லுங்க அதுக்குள்ள ஒரு அஹ் இது வந்துருச்சுங்க
பரவாலங்க பரவால பரவால
உம்
அப் அப்புறம் ஆஹ் நீங்க வந்துட்டு ஆடையெல்லா எடுத்துட்டீங்களா
ஆஹ் ஆடையல்லா எடுத்துட்டேங்க
எங்கங்க போய் எடுத்தீங்க சொல்லவே இல்ல
உம் பக்கத்துல தாங்க எடுத்தே
பக்கத்துல தா எடுத்தீங் நல்லா இருக்கா
நல்லாதாங்க இருக்கு நா போற கல்லூரிக்கு அது போதுங்க
ஆமாங்க உங்க கல்லூரிக்கு அது போதும் போதுமானது தா
உம் நா வந்துட்டு அம்
உம்
போட கூடாதுன்னு சொல்ற ஆடையெல்லா மொத ஒரு வாரத்திலயே போட்டுட்டு போயிடுவேங்க உம் ஆம் ஆஹ் ஏன்னா அப்ப வந்து நீ வந்து போடாக் கூடாதுன்னு உங்க சொல்ல முடியாதீல கேட்டா நா புதுசா வந்தேன் எனக்கு தெரியாது அப்டி சொல்லிடுவே
எல்லாருமே முதல் நாள் புதுசாதாங்க வந்திருப்பாங்க செரிங்ளா நீங்க மட்டும் புது நியூஸ்டூடென்ட் கெடயாது நீங்க மட்
ஆஹ் ஆம்மாங்க சொல்லுவாங்கல்லங்க இந்த ஆடை போடக் கூடாதுமா அப்டின் சொல்லுவாங் ஆஹ் என் நா வந்து புதுசு சா வந்துருக்கனால எனக் தெரியாது ங்க நா இன்னி அந்த ஆடையெல்லா எடுக்கல எடுக்குற வரிக் கி இந்த ஆடதா போட்டுட்டு வரவ ட்டு எனக் எனக் அடங்காத ஆடை எல்லாத்தியு ஒரு வாரத்துல போட்டுடே முடி ச்சிருவங்க
அதுக்கப்பறமா அழுக்கான் ன ஆடேயெல்லா போட்டு போவீங்ளா
இல்லேங்க அதுக்கப்பறமோ அழகா என்னாத்த எடுத்து வெச்சிருக்கிங்க க மனச புண்பட்டுருக்கிறீங்க
சேரிங்க சேரிங்க விலையெல்லாம் விலை குறைவா இல்ல விலை அதிகமா
விலை வந்துட்டு சிலதெல்லா கொஞ்சோ உயர்வுங்க உயர்வுனா ரொம்பாலா இல்ல ஆறு ஆயெரத் த்தி ஐநூற்ரூவா ரெண்டாயிரூவா கிட்ட முடிஞ்சிருச்சிங்க அதெல்லாமே வந்து மூணும் மூணுமே சேந்து வருங்க ஷாலு ஆஹ் அது இதுண்டே துப்பட்டாளா ஓ ஒண்ணு மட்டும் தனியா வர்றதெல்லாமே ஒரு ஐநூற் ரூவா அறநூற்ரூவாக் சே எடுத்தாச்ங்க
சேரிங்க சேரிங்க
நீீங்க இதல்லா எப்ப எடுப்பீங்க
என்னோட கல்லூரிக்கு வந்துட்டு தனியா அவ்ங்களே கல்லூரி ஆடைன்னு ஒண்ணுக் தந்துருவாங்கங்க அதுதா போட்டுட்டு போனு
ஐயோ ரொம்ப நல்லதுங்க
தே ஆமாங்க முதல் ஒரு மாதம் மட்டு ஏதாச்சு போட்டு போவன்னு நெனைக்கிறாங்க அது அப்ப எடுத்துக்கல எனக்கு வந்துட்டு இன்னியு நாலு ஐந்து மாதங்கள் இருக்குங்க
அ ஓ சேரி செரிங்க
ஆமாங்க அப்ப நா எடுத்துப்பே
சேரிங்க நா தா இப்பயே போய் கஷ்டபட் ஏ தோழிங்கெல்லா ம் தெரியலைங்களே அவுங்களுக்கு
உம்
அலே நாலஞ்சு மாத இருக்கு சொன்னாங்க
ம்
வினி ரெண்டு பேரு என் கூடையே தா வந் தாங்க அவுங்க என் னன் தெரிலங்க
சேரிங்க சேரிங்க ஒரு நிமிஷ இருங்க அம்மா கூப்புட்றாங்க
ஆ செரிங்க